ஆ
ஆ ஹலோ சொல்லுங்க
நல்லா இருக்கீங்களாடா
ஆ நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லார்
கேக்குதா அதெல்லாம் காலையும் முடிஞ்சிச்சு மத்தியானத்துக்கும் சமச்சா ஆ சமைச்சாச்சு காலையும் சமைச்சாச்சு மதியானத்துக்கும் சமைச்சாச்சு
என்ன சமையல் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன
ஸ்பெஷலா நேத்து எதுவும் நான்வெஜ் எடுக்கல இன்னைக்குதான் எடுத்தோம்
ஓ
ஆமா ஹஹ அதனால ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க
சிக்கன் என்ன எடுத் ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர் ஆ
நீங்க என்ன சமைச்சிட்டீங்களா
பசங்கள்ல்லாம் ஸ்கூலுக் நான் இன்னைக்கு உப்பு பருப்பு போட்டுட்டு ஆ அட்டும் பண்ணல ஆ அவ் அவரக்கா பொறி
ஓ சேரி சேரி சேரி அப்புறம் சொல்லுங்கள் ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா
எடா கிளைமேடா எப்டிருக்
அப்புடியா ம் எப்டி இருக்கு செல நேரம் மழ வருது செல நேரம் வெயில் அடிக்குது
ம்
ஆ
இங்கல்லா நல்ல மழை
மழயா டெய்லியுமா
தெனம் வந்து மழை தெனம் கெடையாது ஆனா வானம் இருட்டிட்டு இருக்குறது தெனம் இருட்டிட்டு இருக்கு அ மழை வந்து சாயிந்தர் துல கொஞ்ச கொஞ்ச தூருது ஆனா நேத்து வந்து ரொம்ப கனமழை
ஓ சே சே சேரி
ம்
ம் பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்க
ஆஹ் ஓடிச்சுங்க ஓடிச்சுங்க எல்லா ஓடிச்சுங்க அங்க எல்லா கிளம்பியாச்சா
ஆ போயிட்டாங்க இப்ப பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆள மட்டும் பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு வரணு
எங்க ஆளு மூன்றரைக்கு தா வரும்
எங்க வீட்ல ஒரு ஆள் பன்னெண்டரைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வரும் இன்னொரு ஆள் வந்து நாலு மணிக்கு வரு
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஹோம் ஒர்க் எல்லா வந்தோன அவுங்ளா செஞ்சுகுவாங்ளா நீங்க சொல்லித்தரணுமா
பையன் இப்பதான் போறான் மாண்டிச்சேரி பஸ்ட் இயர் படிக்கிறான்
ம் ம்
ஹோம் ஒர்க் எல்லா கெடையாது பாப்பா மட்டு எயித்து படி கிலா அவுர் டியூஷன் அனுப்பிருவேன் இவே வீட் வீட்ல இருந்தா படிக்க விட மாட்டறேன் அவள
ஓ செரி செரி
புக்கல்லா பிச்சுறேன் போட் டு
ம் ம்
அதனா டியூஷன் சேத்து விட்டே பாப்பாவா
உம் அதுவு நல்லதுதாக்கா டிஸ்டபன்ஸ் இல்லாம ஒரு ரெண்டு இரண்டு மணி நேரம் பேசாம இருங்க படிச்சுட்டு வருங்க
ஆமா
உம் இங்க இருந்தால ஆவது இது அம்மா இத கூடு அம்மா அத கூடுன்னு இருக்குங்க
ஆமா
அங்க போனா பேசாம படிச்சுட்டு வருங்க
அதுமில்லமா இவே சின்ன பையனா இருக்கனால புக்க அவள் புக்கையு கிழிச்சு வச்சுறா அவள் புக்க எடுத்தாலே கிழிச்சுறா புக்க அதனாலே அனிப்புட்டுறது
உம் பக்கத்துலனா டி இருக்கு செடி கொடில்லா வெச்சிருக்கீங்ளா வீட்ல
இல்லடா இங்க பக்கத்ல நாங்க இருக்க அத ஹவுஸ் ஓனர் எங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் போட்ருக்காங்க
ஆ ஆ
கீர அதுனால் போட்ருகாங்க நாங்க எதுவு போடல்ல
நீங்க பறிச்சுக்கலாமா விடுவாங்ளா
ஆஹ இல்ல அமௌண்ட் குடுத்து வாங்கிகலா வேணுனா
உம் பக்கத்ல இருக்கவங்ககிட்டய அமௌண்டு குடுக்கணுமாடா
ஆமா குடு த்த தருவாங்க
உம் உம்
அ என்ன நல்லா ஆரோக்கியமா இருக்கு எந்த ரொம்ப இந்த உணல்லா மாட்டு சாணம் போட்டு அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கு கெமிக்கல் எதுவு இல்லாம
உம் உம் உம்
அதனால வாங்குவே காசு குடுத்து
அதுவு நல்லதுதா உம் வெளில போயி காஞ்சது மருந்தடுச்சது ரெண்டு நாள் யூஸ் பண்ணதுன்னு வாங்குறதுக்கு பைசா போனா போயிட்டு போ போதனு பக்கத்துல இரு
ஆமா அதுதா அது குடுத்து வாங்கிவே பேசாம
நாங்க இங்க ஆ நாங்க இங்க கொஞ்ச எட இருக்கு ஆனா நா என்ன எந்த வேதையோ போடல போடணு
நாங்க ஆல்ரெடி இருந்த ஆல்ரெடி இரு இந்த வீட்டுல வந்து முன்னாடி செடி வைக்கிற மாரி வச்சிருந்தாங்க அங்க நாங்க வெண்டிக்கா போட்டோ சூப்பரா வளர்ந்துச்சு
ம் ம் ம்
நல்லா நெறைய இருந்துச்சு வெண்டிகா அந்த வீட்டுல போட்டறதோட அவ்ள ஆ இந்த சாண தா சா இல்லலைன்னா ஆட்டு இது இருக்குல்லா ஆட்டு சாணோ
ஆமா
ஆ அத எடுத்து கொஞ்ச காய வச்சுட்டு காய வச்சோம்னா அப்படி தூள் பண்ணோம்னா தூள் ஆகு அது
ம் ம் ம்
ஆ அத கெமிக்கலு பதுலு இது நம்ம உரமா போட்டுட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டோம்னா நல்லா வளரு
ம் நா அது வேணா ட்ரை பண்றேன்னா அந்த மாரி எதுவு ட்ரை பண்ணனது இல்ல மல்லிப்பூச்செடி எல்லா பூ பூக்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுமா
இந்த மல்லிகை செடி வச்சதுல்லையே ரோஸ் தா வச்சிருக்கேன்னா மல்லிகை செடி எல்லா இல்ல
மல் ரோஸ் என்ன வெட்டி விடுவீங்களா
ஆ ஆமா மேல நம்மளுக்கு இப்ப ஒரு பூ புத்துருச்சு நம்ம கட் பண்ணிட்டோம்னா த அந்த இடம் பாத்தீங்கன்னா காஞ்சிரு
ம்
அந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டு லைட்டா அதுல வந்து கத்தாழ இருந்துச்சுன்னா தடை விட்டிங்க அப்படின்னா அதுல தள்ளறி விட ஆரம்பிச்சிட அடுத்தடுத்து
ஓ கத்தாழை என்ன பண்ணனு அது மேல சொருகி விடணுமோ
சொருகெல்லா வேணா செடியார் அதாவது நம்ம தனியா காம்பு வச்சா மட்டுதா அது சொறிவிடணு
சேரி
இது வந்து செடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பூவ கட் பண்ண பிறகு காயும் அந்த இட அத திரும்ப கட் பண்ணி விட்டுட்டு கத்தாழைய லைட்டா சின்னமா கட் பண்ணி அந்த ஜெல்லு இருக்கும்ல
ம்
அத அப்படியே தடை விட்டீங்கன்னா மேல தளிற நெறைய வரு
ஓ சூப்பர்ரா நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ பண்ணி பாருங்க வச்சிருக்கீங்களா ரோஸ் செடிலா
நெறையா இருக்குடா ரோஸ் கொஞ்ச மரங்கள் எல்லா இருக்கு மாமரம் வாழை மரம் எல்லா இருக் கு இந்த மாமரம் தா கொஞ்சோ பூச்சி தாக்கிருச்சு நிறையா பூ எடுத்து ச்சு இருந்தாக்கா கூட கொஞ்சோ பூச்சி தாக்கிருச்சி ஒரு காய் பறிக்க முடியல இந்த வருஷோ சின்ன மரோ ஒரு ஒன்ட்ர வருஷ தா ஆகுது வச்சு
ஆ ஆ
க்குள்ள கொஞ்சோ பூ வந்துச்சு
உ
வந்துச்சு காய் பிஞ்சு குட்டி குட்டியா விட்டுச்சு ஏதோ ஒரு பூச்சி அத எல்லா நல்லா தண்ணி எல்லா உரிஞ்சதுனால கருப்பு கலர்ல கறுகுன மாதிரி வீணாய்க்குச்சு இது
ஓ
ஆ அது ரோஸ் எல்லா இருக்கு கொஞ்சோ தண்ணி ஊத்தாம ஒரு செடி ரொம்ப இத ஆயிச்சு நீங்க சொல்ற மாரி வெட்டி வு டுட்டு கொஞ்சோ அப்ளை பண்ணுனன் ஆ கொஞ்சோ நறையா பூ எடுத்துரும்னு நனைக்கிறே நானு
போ நீங்க செஞ்சு பாருங்க அப்டி இல்லாட் ட்டியு அந்த சாணோ கெடைச்சிச்சுனா நல்லா காய வச்சிருங்க ஆட்டு புளுக்க ஆட்டு புளுக்க போட்டீங்கன்னு வச்சுக்கங்க அது இன்னு ஹெல்த்தியாருக்கு செடிக்கெலா அந்த இந்த எல சுருட்டு நோயின் சொல்வாங்க
ஆமா
அதெலா வர்றத அது தடுத்துவுடு
ஆ ஏ நெறையா ஆட்டு குட்டி இருக்கு வளர்த்துறவங்களு இருக்காங்க கேட்ருந்தா குடுத்துருப்பாங்க எனக்கு அது நெனவே இல்லடா இதெலா எப்ப தெரியுமா நமக்கு நெனவு இருக் கு நம்ப ஊர்ல அத பாத்துட்டே இருக்குறோ பாத்தீங்ளா
ஆ
அப்ப நமக்கு இது நெனவுருக்கு நம்ப ஊர விட்டு கொஞ் ஜோ வெளில வந்ததுக்கப்பறோ ஓ அதோட் அந்த நம்ம ஃப்ரீக்குவண்டா பாக்றது இல்லல்ல
ஆமா ஆமா
ஆ அதனால அதோட நெனவே நமக்கு இருக்கறதுல்ல ஓடிரிச்சி
ஆ அது வேணா உள்ளதா
ம் ஒரு விஷயத்த பாத்துட்டேருக் மோது மனசு அத ஞாபகப்படுத்திட்டேருக்கு இத செய்யிணு இத செய்யிணு இத வழக்கத்துல இருக்கு இங்க போணு இங்க வரணுன்னு அத விட்டு கொஞ்சோ தள்ளி இருந்துட்டம்னா நம்ளோட வழக்கமே நமக்கு மறந்து போகுது
ஆ ஆ ஆமா உங்ளுக்கு செடி வளக்குறதா ந நல்லா ஹாபியா நெறய செடி வளத்ருக்கீங்ளா
நா நா ந நெறையா வளத்ருக்கேன்டா பட் ஆ இப்போ இப்போ கொஞ்சோ பராமரிக்க மாட்டேங்றே போகணு கொஞ்சோ பராமரிக்கணு அதுங்க கிட்ட நிக்கணு பேசணு அதுங்கள கொஞ்சணு ஆசையா தண்ணி மேய்ல ஊத் த்தி விடணு இப்பெல்லா பண்ணிட்டே இருந்தோ நா செழிப்பா வளரு நல்லா பூக்கு
ஆ ஆ
இப்ப வந்து மாமா இல்லனா தம்பி அவுங்க யாராதுதா போவாங்க தண்ணிய ஊத்திட்டு ஓடி வந்ருவாங்க கூட அது க்குனு டைம் ஸ்பென் பண்றது கெடையாது. ஆ த இனிதா கொஞ்சோ பண்ணனு,, இதெல்லா தா கொஞ்சோ பண்ண ஆரம்பிக்கணு.
சேரி,, சேரி,, பண்ணுங்க,, நல்லா வழங்க செடி ஆனா ஒரோ நம்ம எவ்ளக்கு எவ்ளோ போடுறோமோ அவ்ளக்கு நல்லா செய்யு,, கெமிக்கல் இல்லாம நம்ம நம்ம ஒரோ போட்றோன்னா தா நல்லது.
ம்,, ம்,, ம்.
இது இவுங்க இங்கே,, நா ஹவுஸ் ஓனர் வந்து,, அவங்க வீட்டுல மாடு வச்சிருக்காங்க,, கண்ணுக்குட்டி வச்சிருக்காங்க,, எல்லாமே இருக்கு இங்க.
ம்.
அதுனால எனக்கு கொஞ்சோ கெடைக்கு ஒரோலா.
எங்கிட்ட இருக்கு நீ ஆனா நீங்க சொல்லும் போதுதா எனக்கு ஞாபகோ வருது,, ஆமா நம்ப பாத்தோல,, இத நம்ம பண்ணணு,, அப்படிங்கறத நீங்க சொல்லு போதுதா ஞாபகோ வருது.
ஆ,, இவங்க அப்பிடிதா கீரைக்குலா நல்லா பதியோ போடுவாங்க பின்னாடி பேக்,,
உ உ உ
கெளறி விட்டு மண்ணுக்கு கீழ ஃபுல்லா ஒரம் போட்டு தண்ணி நல்லா அடிச்சு விட்டு நெறையா பண்ணுவாங்க
உஉ
உ
பண்ணணு நானு பண்றே
பண்ணுங்க
உ நானு செழிப்பான ஒரு தோட்டத்த உருவாக்கி காட்றே
காட்ரிய நா வந்து பாக்குறே
உ
ஓகே
ஓகே ஓகேடா ஓகேடா
தைரியமா இரு எனக்கு இன்னொருபா நா வருது நா கூப்பிட்றே இந்தா கூப்பிடுறே ஆ உ